ட்றீங்க
நா சாப்புட்டு அப்படியே ரெஸ்ட்டிங் கண்டீஷன்ல ஃபோன் பேசிட்டுருக்க நீங்க
இல்ல என் ஏன்னா நாளைக்கு ஞாயித்துக்கெழம எங்கேயு வெள்ல போகற இருக்கா அப்டின்னு கேக்குறதுக்கு தா ஏன்னா வெளியில போறது ஏதாவது வண்டியில போறது அந்த மாரி
ஆ போகணு ஆ ஆஃபிஸ்க்கு கெளம்பணு ஆ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கொஞ்ச தூரம் போய் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போனு ஆ‌ அங்க அதா டிராவல் நெனைச்சாதா கொஞ்ச பயமா இருக்கு லீவ் லீவ் வந்துருச்சுன்னா லீவ் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வந்துறோமா வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நல்லா கம்பர்ட்டபுளா இருந்துர்றோம் திரும்ப கெளம்பி போறதுக்கு அவ்வோள தூரம் போகணு ஆ ட்ரெயின் ட்ரெயின்ல டிக்கெட் கெடைச்சிருச்சு அப்டின்னா பிரச்சனை ச்சனை இல்ல ஒரு சில டைம் நமக்கு ஆ திடீர்னு வந்துருப்போ டிக்கெட் கெடைக்காது சோ ஒரு சில டைம் வந்துட்டு பஸ்ல போற மாரி இருக்கும் இல்ல வந்து ட்ரெயின்லேயே வந்து நம்ம முன்பதிவு பண்ணாம போற சுச்சுவேஷன் அமையு சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இன்னு நம்ம அந்த பயணங்கறது ரொம்ப அன்கம்ஃபடபுளா இருக்கு அதெல்லா நெனச்ச தா பயமா இருக்கு ஏன்னா நா இன்னைக்கு புக் பண்ணாம இருக்க சோ அன்ரிசர்வ்ல நா போணுமா. அதனாலதா கொஞ்சோ வருத்தமா இருக்கே உங்களுக்கு நீங்க எதாச்சு பயணம் இப்டி மேற் கொண்டுருக்கீங்களா உங்களுக்கு உங்களோட பயணம்ல்லா எப்டி இருக்கு அத பற்றி எதாச்சு சொல்லுங்க
உண்மதா நீங்க சொல்றது ஏன்னா ட்ரெயின்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீட்டு கெடச்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்குனு சொல்லா அந்த அன்ரிசர்வ்ல போறது சரி. ஒரு பஸ்ஸ புடிச்சு போறது சரி ரொம்ப கடினமான ஒண்ணுன்னு சொல்லா ஏன்னா ட்ரெயின்னு போது நம்மளுக்கு வந்து ஒரு ரிசர்வ்லா நம்மளுக்கு வந்து அது டிக்கெட் கெடைச்சிதுன்னா நம்ம வந்து படுத்துட்டு போலா அது கொஞ்சோ நம்மளுக்கு வந்து சரி படு த்துட்டு போலா போது அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒடம்பு சோர்வெல்லா இருக்கதா செய்யு ஆனா இருந்தாலு கொஞ்ச படுத்துட்டு போறோ கொஞ்ச நேரோ தூங்கிட்டு போறோ அப்டின்னு போது நல்லாருக் சொல்லா எனக்கு நீங்க ட்ரெயின்னு போது எனக்கு பழைய காலத்து ஞாபகதா வருது ஏன்னா ட்ரெயின்ங்கறது ரொம்ப புடிக்கு எனக்கு ஏன்னா அதுல வந்து நம்ம படுத்துட்டு போலான்னு ஒரு இது நம்மளுக்கு இருக்கும் அதே மாரி என்னன்னா வந்து அதுல வந்து படுக்கையுமே வந்து கீழ மேல அ அதே மாரி ஒரு மிடில்ல ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்குமே சின்ன பசங்களுக்கு சின்ன புள்ளைங்களுக்கு ரொம்ப புடிக்கிற ஒரு விஷயோ மேல போய் படுக்கணும் மேல போய் படுக்கணும் அப்டின்னு ஏனா நானுமே சின்ன வயசுல ஆசப்படுவ மேல போய் படுக்கணு அது எப்டி அங்க மேல மேல போய் உக்காரணு வந்தோனே வந்து உக்காறதுக் கூட நாங்கல்லா வந்து எல்லாரு நான் எங்க குடும்ப என்னோட தோழிகள் இல்லாட்டி என்னோட சின்ன கொழ சின்ன பிள்ளைல இருக்கற என்னோட நண்பர்களு சேரி சொந்தக்காரங்களு சேரி எ வயசுல இருக் ங்களா மேல போய் உக்காந்துருவோ மேல போய் உக்காரணு அப்டின்னு சொல்ட்டு ஏன்னா மேலன் போது ஒரு மா மேல உக்கார்றோ மேல படுக்றோன் போது அது மேல சின்ன வயசுல ஒரு ஈர் க்கும் அதனாலேயே முக்காவாசி இந்த ரயில் பயணம் னால ரொம்ப சந்தோஷமா இருக்குனு சொல்லா ரொம்ப தூரோ போறோம்னால அது மேல ஒ ஒரு ஆச இருக்குன்னு சொல்லா உங்களுக்கு என்ன வாகனம் புடிக்கும் இதே மாரி ரயில் புடிக்குமா இல்லாட்டி எந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பயணம்
ஆ எனக்கு வந்து ரயில் பயணம் தா புடிக்கு இப்ப ஒரு ரயில் பயணத்த நம்ம மேற்கொள்றோ அப்டின்னா நம்ம ஒரு சீட்டு வந்து ஒரு ஸ்லீப்பர்ல நம்ம அந்த தூங்கிட்டு போற மாரி ஒரு அஹ் ஒரு சீட் ட வந்து நாம புக் பண்ணிட்டோம்னா அந்த பயணத்துக்கு நம்ம ஒரு மாரி அந்த பயணத்துக்கு நம்ம ராஜா மாரி ஆயர்லா சோ நாம்ப இப்ப அந்த அந்த அதே டிக்கெட்ட வந்து புக் பண்ணாம ஒரு அன்ரிசர்வ்ல இல்ல பஸ்ல போறோ அப்டின்னா அந்த பயணோ வந்து ரொம்ப கடுப்பா கடினமா இருக்கு இதே நம்ம டிக்கெட் புக் பண் டனா நம்ம அந்த பயணம் வந்து ரொம்ப எளிமியா அஹ் அது ஒரு போற தூரமே தெரியாத மார்ருக்கு. எப்பவுமே வந்து ரயில் பயணம் எனக்கு புடிக்கும் ரயில் பயணத்துல அ அந்த பயணச்சீட்ட முன்பதிவு செஞ்சு போற பயணம் வந்து ரொம்ப புடித்தமானதா இருக்கு மற்றபடி நா இப்டி சமீபத்துல வந்துட்டு இந்த மாரி ஒரு த அ திடீர் பயணத்த மேற்கொண்ட அந்த பயணமே வந்து போம்போது பஸ்ஸு பேருந்துல வந்து புக் பண்ணி போய்ட்ட ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு வ ரயிலிலி ட்ரெயின்லியு டிக்கெட் இல்ல பேருந்துலியு டிக்கெட் கெடைக்ல சோ நா வந்து ஒரு ஒரு தனியார் பேருந்துல ஒரு சீட் எனக்கு கெடச்சிது ஸ்லீப்பரு ஆ எதோ ஒரு அதிர்ஷ்ட வசமா கெடச்சிச்சு சோ அந்த மாரி அந்த பயனுமே எனக்கு ரொம்ப புடுச்சிருந்துச்சு ஒரு நமக்குன்னு ஒரு சீட்டு வந்து குடுத்துட்டாங்க அப்டின்னா அது வந்து முன்ன பின்ன வந்து அ தொகையுமே அதிகமா இருந்தாலு பரவால்ல பட் நமக்குன்னு ஒரு சீட் இருந்துச்சு அப்டின்னா அந்த பயணோ வந்து ரொம்ப இனிமையா இருக்கு அந்த ஒரு பயணத்த இனிமையாவு ரொம்ப கடினமாவு மாத்தறது நமக் கு கெடைக்கக்கூடிய அந்த இருக்கைய பொறுத்து தா இருக்கு என்னைக்குமே ஆ ஆ சொல்லப் போனா வந்து பேருந்தா இருந்தாலு ஆ ரயிலா இருந்தாலு எனக்கு அந்த ஒரு சீட்டு முன்பதிவு பண்ணி போனா ரெண்டுமே வந்து ரொம்ப இனிமையான பயணமாதா இருக்குன்னு என்னோட ஒரு கருத்து நீங்க என்ன சொல்றீங்
உண்மைதா நீங்க சொல்றது மு நிஜமான உண்மை ஏன்னா நம்ளுக்கு வந்து முன்பதிவு பண்ணும் போது நம்மளோட சீ ட்டு அதுல யாரு வரமாட்டாங்க நம்ம எங்க வேணாலு ஒக்காந்து அந்த எப்ப வேணாலு வந்து உக்காந்துக்லா அப்டின்னு அதே மாரி ஒரு தனியார் பேருந்துலயு சரி நம்ம எடத்துல வந்து நம்ம எவ்ளோ என்ன என்ன ஒரு ஒரு பேக் கொண்டுட்டு வரமோ எதுவோ சரி நம்ம வச்சு நம்ம கொஞ்சோ வந்து சௌகரிகமா உக்கார்லா அப்டின் ருக்கு அதே மாரி எனக்கு பேருந்துங் போது சில பேருந்துலா நம்ளுக்கு வந்து ஒரு அஞ்சு மண் நேரோ ஆறு மண் நேரோ சிலதுலா ஒரு பத் து மண்நேரோ அந்த எட்டு மண் நேரோ இருந்தாலுமே சில இது ரொம்ப வந்து ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ போது பேருந்து சொல்லவே வேண்டா எனக்கு ஞாபகோ வரது என்னன்னா பேருந்துன் போது சில பேருந்துல்லா என்னன்னா அப்டி குண்டு குழியுமா இருக்கு அது அப்டியே ஒரு பெரிய குலுக்கல் குலுக்கு அது பேருந்துன் போது முந்தி காலத்துல இப்போ அதுல இருக்கான் எனக்கு பெருசா தெர்ல முந்தி காலத்லயு சேரி இப்பவு சில பேருந்துகள்ல பழைய காலத்து பாடல்கள ரொம்ப போடுவாங்க அது நம்ளுக்கு தெரியுதோ தெரியலயோ அந்த பேருந்துல உக்காந்துட்டு அந்த பாட்ட கேக்றது வந்து ஆ ஒரு மாரி இருக்கு ஆனா அது வந்து இப்ப நெனைக்கு போது சந்தோஷமா இருக்கு அது ஒரு காலோ அப்டின் சொல்ட்டு ஒரு சந்தோஷமான காலமாருக்கு ஏன்னா அந்த பாடல் லா நெறைய வந்து கேட்ருக்க கூட மாட்டோ இது என்ன படோ தெரியாது இந்த மாரி ப்ப பே பேருந்துல போபோது இந்த மாரி பாட்டா போட்ணு அவன்ங்க அ அந்த பேருந்துல இருக் றவங்ளுக்கே இந்த பாட்லா வந்து ரொம்ப பழமையா இருக்குன் சொல்லா ஆனா அவுங்க அந்த பாட்ட தா போட்டு போட்டுட்டு போவாங்க அப்டின் போது பாக்க நல்லாருக்கு அப்டி பறக்க பாத்துட்டு போறது ஏன்னா அது ஒரு வெளிச்சமா இருக்கும் போது பறக்க பாத்துட்டு போறது சரி சில நேரத்ல வந்து நம்ளுக்கு வந்து வயல்வெளி லா இருக்கு ஜன்னலோரோ நமக்கு ஒரு பேருந்துல எடோ கெடச்ட்டாலே போது இது ரெயிலா இருந்தாலு சரி ஒரு கார் பயணமா இருந்தாலு சரி ஒரு பேருந்து பயணம் வந்தாலு சரி இந்த ஜன்னல் ஓரோ கெடைச்ட்டா ஒரு பெரிய சந்தோஷ்மா இருக்கு நம்மளுக்கு நிம்மதியா அங்க போய் உக்காந்தோமா நம்ம வேல என்னவோ இப்பல்லா வந்து நம்மள்க்கு இப்போ கொஞ்சோ வந்தோனா நம்ம வந்து ஒரு பாட்டு கேக் ரோமா ஏதாது நம்ம ஒரு ஹெட் செட் வச்சு பாட்டு கேக்றோமோ அப்டி இருக்கும் போது அ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த பேருந்தோட பயணமே ஆனா முந்தி காலத்லங்போது இந்த பழைய பாட்டு தா எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்குள்ள இருக்ற மாரி ஒரு விஷ்யோ ஏன்னா இதல்லா ட்டி கூட எவ்ளோ எவ்ளோ நிக்கணுமோ அந்த பேருந்துல நின்னு கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு மண் நேரத்துக் போய் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்ல நம்ம வீட்டுக்கோ போறது ஒரு வேறு உள்ள பயணம்னு சொல்லா நீங்க இந்த மாரி என்ன போய்ருக்கீங்க
ஆ நா வந்து பேருந்துலிமே ரொம்ப ஒரு தூரமான பயண பொய்ருக்க அ ரயிலியுமே பொய்ருக்க கார்லியுமே பொய்ருக்க இந்த மூணு பயணத்லியுமே வந்துட்டு நமக்கு கொஞ்ஜோ ஈஸியா இருக்கு அப்டின்னா வந்து நா ரயில் பயணத்த சொல்லுவ நம்ம ஏனா எப்ப வேணாலு உக்காந் இருக்லா நம்ப பாட்டு படுத்து தூங்கலா இல்ல கொஞ்ச நேர நடக்கலா நம்ப போய் வேடிக்க பாக்கலா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வசதியா இருக்குறது அப்டின்னா வந்து நா ஆ ட்ரெயின் தா சொல்லுவ ஆ நம்ப இப்ப ரொம்ப தூர போறோ கொஞ்ச நேர வந்து நம்ம வேடிக்க பாக்கணு வெளில அப்படீனா போய் படிக்கட்டு பக்கத்துல நின்னு அப்டியே வேடிக்க பாத்துட்டு பாட்டு கேட்டே போலா அ இல்லயா தூங்கணுமா வந்து தூங்கிக்கலா இல்ல உட்காரணுமா கொஞ்ச நேர உட்காருலா சோ சார்ஜ் போடணுமா போட்டுக்கலா எல்லா வசதியுமே இருக்குற ஒரு விஷய அப்டின்னா நா ட்ரய்ன் சொல்லுவ ட்ரய்ன் பயணோ அது நண்பர்கள் கூட எங்கேயாச்சு தூரமா போறோ அப்டின்னா அது இன்னுமே வந்து ரொம்ப இனி இனிமையான ஒரு பயணமா இருக்கும் எல்லா சேந்து பேசிட்டு போனோம்னா நமக்கு போய் சேர்ற தூரமே தெரியாது ஆ அது ரொம்ப இனிமையா இருக்கும் அதுக்கப்பற நம்ம ஒரு ஒரு தூர கம்மியா ஒரு கம்மியான தூரத்துக்கு ஒரு பயணம் மே கொண்றோ அப்டின்னா அந்த பயணத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டிருக்கு பாட்டு ஓட்ற பஸ்சு அப்டி கிடைச்சிருச்சுன்னா அதுவுமே ரொம்ப இனிமையா இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு ஒரு நல்ல பாட்டு இனிமையான பாட்டு கேட்டு போனோம்னா அதுமே போய் சேர்ற தூர வந்து நமக்கு ரொம்ப தூரமா கொஞ்ச போனாலுமே நமக்கு ஈசி சீக்கிர போய் சேந்த மாரி ஒரு ஃபீல் கெடைக்கு சோ நம்ம ஒரு மைண்டுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு யோசனைல வந்தோ அப்டின்னா இந்த மாறி ப பேருந்துல ஒரு பயணிச்சிட்டு எறங்கணு அப்டின்னா ஒரு மைண்டுமே வந்து ஒரு மாரி ஹாப்பியான மைண்ட செட்டுக்கு மாறிரும் ஒரு சில டைம் ஒரு சில பஸ்ல அது மாறி கூட எனக்கு நடந்துருக்கு
உம் எனக்குன்னும் போது நீங்க சொல்ற மாரிதா ரயில் பயண போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அது இன்னொன்னு வந்து தின்பண்டங்கள் ஏன்னா பேருந்துல கெடைக்குதோ இல்லையோ ரயில் பண்ண பயணத்திலையு சரி கார் பயணத்திலு சரி ஏன்னா ரயில் பயணத்துலருந்த நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சரி ஏதாவது வித்துக்கிட்டே இருப்பாங்க சமோசா வேணுமா டீ வேணுமா தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா ஏதாவது வித்துக்கிட்டே இருப்பாங்க அத பாக்கும் போதே செரி எதயாவது வாங்கி சாப்பிடலாம்னு தோணும் இல்லாட்டி எதாவது நம்பளுக்கு ஒவ்வொரு எடத்துலயு நிப்பாட்டுவாங்க நம பசினா கூட சாப்புட்டுக்கலா நமக்கு எல்லா வசதியு அமைஞ்சிரும் அந்த ட்ரெயின் பயண வந்து நம்மளுக்கு எவ்வளோ வீட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தா அந்த அளவுக்கு வந்து அந்த பயணம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ச ச ஸ்மூத்தா இருக்கும்ன்னு சொல்லலா அந்த மாரி ஒரு அழகான பயண சொல்லா ரயில் பயணம் அதே மாரி கார் பயணமுமே ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு கார் வந்து ஓட்றது பிடிக்கு ம் நா உட்கார்றதோட நா ஓட்ற அந்த இடத்துல இருக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே சொல்லா அந்த பயணம்ன்ன போது நம்மளுக்கு வந்து சொல்லவே வேண்டா அந்த ஒரு நம்ம எங்க வேணாலும் நிப்பாட்டிக்கலா சாப்பட்றது நமக்கு என்ன வேணுமோ சாப்ப க்கிட்டே போலா ஏன்னா அந்த பேருந்து பயணம் போது நம்மளுக்கு வந்து கூட்ட நெரி சல் இருக்கும் இன்னொன்னு அந்த ஒரு இடத்துல நிக் நிப்பாட்ட முடியாது அவங்க எந்த ஒரு இடத்துல நி பாட்டுறாங்களோ ஒரு பெரிய பயணத்தனாலு ஒரு இடத்துல தா நிப்பாட்ட முடியு ஆனா இந்த கார் பயணம் போது இந்த இப்ப ஒரு ரயில் பயணம் மாரிதா நம்மளுக்கு எங்க வேணுமோ நிப்பாட்டிக்கலா சாப்ட்டுக்கலா நின்னுக்கலா ஆனா தூங்கறது அப்டினும்போது எப்பவுமே முதல்ல வரது வந்து ரயில் பயணம்னு சொல்லலா அந்த கார் பயணத்துல அது வராதுன்னு சொல்லலா அதே மாரி எனக்கு வந்து சைக்கிளுமே ரொம்ப பிடிக்கு பயணம் அப்டின் போது வண்டின் போது சைக்கி சைக்கிள வந்து எனக்கு வந்து ஒரு பைக் ஸ்கூட்டியோட ஒரு அந்த மாரியோட சைக்கிள் வந்து பாக்றதுக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்கு எப்பவுமே அதோட பழமை அதுதா முதல் முதல் வண்டி எல்லாத்துக்குமே அததுதா ஓட்டியும் பழகுவாங்க அந்த மாரி அந்த சைக்கிள் மேலயும் நெறைய வந்து ஒரு பழமையான இது ஒரு ஆசைகள் அதெல்லாமே வந்து ரொம்ப புடிக்கும்னு சொல்லலா கண்டிப்பா அடுத்த தலைப்பு இல்லாட்டி வேற இதுல நம்ம இத பத்தி நெறையவே பேசலா ஏன்னா ரொம்பவே பீஸ்தோனாத
ஓகே கண்டிப்பா